ஹலோ தோழி கேக்
ஆ கேக்குதுங்க தோழி இப்ப பேசிட்ருந்தம்ல தோழி அந்த க்ளாஸ் அப்டின்னு அவரு வந்து ஷெட்டில் ஆசப்பட்டாரு ஆனா ஷெட்டில்ல வந்து பாத்திங்னா அதையு போய் விசாரிச்சோ அது பா த்திங்னா வந்து சும்மாதா உக்கார வெச்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்கிறதுங்கனால சும்மா அப்பப்ப சொல்லி தரது அப்டின்னு அந்த ஒன் இயரு அப்டிதா பண்ணுவாங்க போலருக்கு இதே வந்து இவரு பாக் கறதுக்கு ரொம்ப துரு துருன் வேற இருக்காரு காலு கீழயே தங்க மாட்டேங்குது நா அதனால செரி செஸ் கிளாஸ் சேத்துட்டா கொஞ்ச உக்காந்து பண்ணுவாரு கொஞ்ச யோசிப்பார்ல தோழி அதுக்காக இல்லன்னா வீட்லயே சொல்லி தந்தர்லா இருந்தாலு கிளாஸ் போட்டோ அங்கேன்னா டோர்னமெண்ட் எல்லா அழைச்சிட்டு போவாங்க நெறையா அதனால போகட்டும் வெளிப்பழக்கமு வரு அப்டின்னு சொல்லிட்டு நானு செஸ்ஸே இருக்கட்டுனு செரி அவரு ப்ப செஸ் போறே அப்டின்ட்டாப்ல செரி அதா போய் சேத்துட்டு எதாது ஒரு
டில் வந்து இப்பவே விளையாடுவாங்களா யாராவது அத பாத்து கத்துக்கிட்டாங்களா
வெளையாடுறாப்ல தோழி அக்கா பையன பாத்து அ அக்கா பையன பாத்து வெளையாடுறாங்க அதெல்லா பண்றாப்ல தோழி இருந்தாலு நம்ம ஷெட் டில்னு போடும் போது சின்ன பையங்கறதுனால அவங்க ஒடனே இது பண்ண மாட்றாங்க ஏன்னா அது சரி வராதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்னா கொஞ்ச அவங்க வந்து வா க்கிங் மாலே அ காலை நேரத்துல அஞ்சர மணிக் லா அந்த ஓட வுடறது ஜாகிங் மாரி அதுக்கப்புறந்தா வந் து ஆரம்பிக்கிறது அந்த மாரி இந்த ஒன் இயரு ஃபுல்லாதா உக்கார வெச்சிருப்பாங்க அது நமக்கு மன்த்லி தவ்சன் வேஸ்ட் தான தோழி அதுக்காகதா செரி ஆ செஸ்ஸுக்கு போட் டோ போயிட்டு ஏதோ கொஞ்ச மூளைய யோசிச்சு உக்காந்து இது பண்ணணு தோழி அதா மெயினு ரொம்ப நான் ஸ் டாப்பா இப்ப நீங்க பள்ளி விட்டு வந்தாலுமே அவரு என்ன பண்றாரு நான் ஸ்டாப்பா துருத்துருன்தா இருக்காரு வா ஹோம் ஒர்க் எழுதலானா ஹோம் ஒர்க் எழுதிட்டு திரும்பி துருத்துருன்தா இருப்பாரு
ஆ புரிது புரிது இந்த வயசுல அப்படித்தா இருப்பாங்க தோழி ஆமா
அப்பற ஒம்பது ஒம்பதரைக்லா தூங்கிடுவாரு
ஓ சரி சரி ஆனா மொபைல்லா எதுமே காட்ட மாட்டீங்க நீங்க த தொலை
ஆ ஒவ்வொரு நேரோ எடுக்கறா தோழி இப்ப பாத்திங்னா இந்த வ ஒரு மாத காலமா அக்கா வீட்ல விட்டு வச்சுருந்தே வீட்டு வேல பண்றாங்கன் சொல்லிட்டு அதுல பாத்தா மொபைல் ரொம்ப நெறையா பெரியவன பாத்து இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்பதா அப்டி இப்டின் மெரட்டி கிரட்டி ப்ப மொபைல் எடுத்தாலே வாங்கி வாங்கி வச்சறது அதட்டி அதட்டி அது எப்டியு ஒரு ஒரு வாரம் ப த்து நாள்ல மாறிடுவார் தோழி அதனால அது பிரச்சன இல்ல நமக்கு கொஞ்சோ இந்த எக்ஸ் ட்ரா கிளாஸ் போட்டா அவருக்கு நல்லா இருக்கு வீட்ல இருக்கறதுக்கு அவரு வெ பிள்ளைங்க எங்களுக்கு வெளிலலா சின்ன பிள்ளைங்க விளையாட்றதுக்லல்லா பெரியவங்கதா அதனால போர் அடி குது எவ்ளோ நேர வீட்லயும் சும்மா வெளியிலேயும் சைக்கிள் ஓட்டிட்டு அப்டியே தா இருப்பாரு சரி இப்டி போனா நல்லா இருக்குமே அப்டின் சொல்லிட்டு தோழி
சேரி சேரி நானு என்னோட பொண்ணுக்கு வந்து பரதநாட்டியம் போட்ருக்கே தோழி அவுங்க கத்துட்டு வந்துட்டாங்க ஆமா அ யூ கே ஜியா ஸா எல் கே ஜி லாஸ்ட்ல போட்டே அ ட்டோபர் மன்த்து அது மாதிரி இப்போ ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி ட்டாங்க இவுருதா நாங்க என்ன அவரு வந்து கேட்டாரு நா வெஸ்டர்ன் போறமா அப்டின் சொன்னாங்க ஆனா அங்க பாத்தீங்னா ஒன்னு கொஞ்ச பசங்க இருந்தாதா நாங்க எடுப்போ ஏனா பரதநாட்டியத்துக்கு நெறைய பேர் இருக்காங்க அதனால அவுங்க வந்து நாங்க கொஞ்ச நாள் போகட்டுன் சொன்னாங்க சரி அதுக்குள்ள வேற ஏதாவது இந்த லீவ்லயே பாத்தோ தோழி அபேக்கஸ்சு அதெல்லா கொஞ்சோ வெளில போற வேல அது மாரி இருந்ததால ஆனா இப்ப வந்து அவரு க்கு வெஸ் டான்சு ஆர்வோ இருக்கு அவுரு நீங்க சொல்றீங்ளா அதே மா ஆனா துருத்துரு துருத்துருனு இருப்பாரு ஆமா செக்கேண் ட் ஸ்டாண்டடு அதா இப்ப போட்டா நல்லா வரு அப்டின் சொல்றாங்க அபேக்கஸ்சு இல்லனா ஹிந்தி ரெண் டுமே அ மத்தபடி அந்த இன்டோர் கேம்ஸ் கிளாஸ்லா இங்க இல்ல தோழி தூரமா இரு க்கு அததா பாத்துட்ருக்கோ ம் ம் எப்டி என்னன் பாக்லா தோழி
ப்ப ஒன்னாவது படிச்சப்பே ஹிந்தி உண்டா தோழி உங்க
ஆமா தோழி இருந்துச்சு இருந்துச்சு
அப்ப எப்டி தோழி மேனேஜ் பண்ணீங்க நீங்க எனக்குமே தெரியாது ஹிந்தி சொல்லி தர முடில
ஆம்மா அது ஒண்ணுல்ல தோழி அவுங்க வந்து புக்லயே அதுல தமிழ்ல இருக்கு இங்கிலீஷு இருக்கு நடுல ஹிந்தி அது மாதிரி இருக்கு
இப்ப இங்க வந்து பாத்தீங்னா ஸ்கூல்லயேதா புக்கு நோட்லா வாங்கி வச்சுக்றாங்க அவுனுக்கு வந்து ஹோம் ஒர்க் ஆனா அன்னைக்கு மட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து பேக்ல வச்ச அன்ப்ச்சு விடுவாங்க என்ன ஹோம் ஒர்க்கோ அத மட்டு வச்சு அனுப்புவாங்க அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது
ம் ம் ம் ம்
இதே ஹிந்தின்னா ஒர்க் ஷீட் மாரி குடுத்துர்றாங்க சொல்லி தர தெர்லா அவருக்கு அந்த ஹிந்திய பாத்தாலே க அப்டியே டென்ஷன் ஆவுறாரு புரியல அது அதா
ப்பாங்ளா ஹிந்தி
டெய்லி குடுக்கல வாரத்துல ஒரு நாள் குடுக்குறாங்க அதுவுமே இப்ப போன புது சுல ஒடனே ஆனா ஆவனா அதுவுமே எழுத வச்சாதா தெரியு அவுங்களுக்கு அதுவுமே இல்ல வீட்டு அந்த மாரி எழுதி அனுப்புதா அனுப்பவே இல்ல நோட்ட அவ திடீர்னு தா ஆனா ஆவனா எழுத சொல்றாங்க சண்டே மண்டே ஹிந்தில ஒன்னுமே தெரில அப்டியே பா அப்டியே பாத்து மட்டு எழுதிட்டு போறாரு அவரு பாட்டுக்கு
ஓ சேரி சேரி ஆனா அந்த லெவலுக்கு ஒன்னு கொண்டு வரல தோழி இப்ப இவ்ங்களுக்கெல்லா அம் அந்த ஹாசே அனார் அப்டி அதா ஆ அம்மா அப்டின்னு நம்ம படிப்போ அது மாதிரி அந்த லெட்டர்ஸ் ம ம் படிக்க வைக்கிறாங்க கொஞ்சோ கொஞ்சோ இந்த லெட்டர்ஸ்லா மட்டு எழுதுறதுக்கு அந்த டூ ரெண்டு கோடு வரு அது மாரில்லா அதெல்லா கொஞ்சோ ஒத்து குடுக்குறாங்க மெதுவாதா போறாங்க தோழி இங்க எப்டினா ஆமா
கத்து தரணு க ங ச அப்றோ தானே உங்களுக்கு வேர்ட்ஸ் வரனு
ம் ஆமா ம் அதனாலதா தோழி எப்டி தோழி உங்க ஆ ஸ்கூல்ல வந்து சி பி எஸ் சி அது அது மாதிரி தா தோழி ஐ சி எஸ் சி சொல்லுவாங்களே அந்த சிலபஸா
சி பி எஸ் சி கிடையாது ஸ்டேட் போர்ட் தா ஆனா சி பி எஸ் சி போர்ஷன் தா தோழி ஃபுல்
ஓ செரி செரிங்க தோழி
இவருக்கடிக்கடி ஓடம்புக்கு வருது சொல்ட்டு நா பக்கத்துலே போட்ருக்கே சேரி அடுத்த வருடம் பாத்துக்கலா நம்ப வேற
ஆமா இல்ல தோழி ரொம்ப பிரஷர் குடுக்க கூடாது
ஆ ஆமா அது மாரி இவுங்க வந்து இப்ப ஹோம் ஒர்க்லா குடுக்குறாங்கன்னா ரொம்ப கம்மியா தா தருவாங்க
அ அ அ
ரொம்பவே கம்மியாதா தருவாங்க ஒரு அர மண் நேரம் கூட உக்காந்து எழுத தேவயில்ல ஆனா இந்த பசங்களுக்கு அப்டி இப்டின்டு ஓடிக்கிட்டு விளாண்டுட்டு அர மண் நேரம் ஆக்கிடுவா அந்த மாதிரி ரொம்ப கம் பரவால்ல ஃப்ரீயா விட்றாங்களா சேரி இருக்கட்டு அவரு இந்த அந்த ஒரு வருடம் போட்டு அடுத்த வருடம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்
ஆமா தோழி இங்க கொஞ்சோ பிக்கப் ஆய்ட்டாங்கன்னா கொஞ்சோ ஸ்டார்டிங்கா அதுக்கப்புறமா நம்ம எங்க போட்டு ஜாய்ன் பண்ணீர்லா
ஆமா ம் செல ஸ்கூல்லைலா ஹோம் வொர்க் ரொம்ப அதிகமாக தராங்க கை ஒடைக்கிற அளவு க்கு தராங்க சரி அதெல்லா வேண்டா ஆமா இவருக்கு வீசிங் இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கடி உடம்புக்கு வந்துறுது அதனால பக்கத்திலே இருக்க போணு சும்மா அந்த வண்டி ஒரு பத்து நிமிஷோ ட்ராவல் ஆ நா கொண்டு போய் விட்டுட்டு அழைச்சிட்டு வர மாதிரி பாத்துக்கறே தோழி
ஓ சேரி சேரிங்க தோழி அப்பனா அப்பனா இங்கேயாவது போட்டாதா கிளாஸ் அவங்களுக்கு க்கு கொஞ்சோ எங்னேஜ்டா இருப்பாங்க இதுக்கு போயிட்டு வறது அதுக்கு போயிட்டு வறது
தா தோழி இருக்காங்க எனக்கு கொஞ்சோ தூரமாருக்கு அது தூரோ பரவால்ல அந்த ஏரியா கொஞ்சோ ட்ராஃபிக்கு நமக்கு பிள்ளய வச்சுட்டு போக பயமா நா மட்டுனா போய்டுவே பிரச்சன இல்ல அவருக்காக பயந்துகிட்டு யோசிச்சுட்டுருக்கே எங்க சரி இன்னு விசாரிப்போ அபாக்கஸு விசாரிச்சுட்டு சேத்துக்கலா அப்டின்னு
அ செரி செரிங்க தோழி
பேக்கேஜ் மாரி போடுறாங்க தோழி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்னு எங்க போனாலு கேஜா தா போட்றாங்க அதா க
ஓ அது மாரி போட்றாங்களா இங்கல்லா மந்தலி மந்தலி
அந்த மாதிரி எல்லா கொடுத்தாங்க என்னமோ தெர்ல்ல இந்த ஊர்ல பேக்கேஜ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க
ஓ அப்டி கூட இருக்கும் போல ம் ம்
நா விசா விசாரிச்சிதாங்க இப்ப ஹிந்தியே பாத்தீங்கன்னா பிராத்தமிகாலா எக்ஸாம்லா எழுதுறாங்கள அதுவு ஒரு பேக்கேஜ் மாரிதா செவன் தௌசண் எயிட் தௌசண் அப்டி போட்ரறாங்க
ம்ம் சரி சரிங்க தோழி அ கிட்கு எல்லா சேத்து ஃபர்ஸ்டே வாங்கிட்டு அது
ம் பக்கு கிட்டு மொத்தமா சேத்து இது பண்ணிட்டு அ பக்க அப்டியே கண்டினியூ பண்றாங்க சேரி அபாகஸ் கொஞ்சோ நாள் போனாக்கா இந்த பசங்க அந்த கொஞ்சோ இந்த மக்ஸ்லா ஃபுல்லா போட்ற இது கணக்கு மைண்ட்ல இது பண்ற வரைக்கு கூட போனா கூட போது பேசிக் தெரிஞ்சா கூட போது அதுக்கப்றோ கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்லா
ம் அதா அதா மக்ஸ்லா கொஞ்சோ சீக்கரமா முடிச்சுடுவாங்க‌‌ எக் எக்ஸாம் டைம்ல அ அது மாதிரி கொஞ்சோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் பயப்
ம் ஆமா அதனால பாத்துட்டுருக்க சேரி ஹிந்தி நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலா தா நானுமே யோசிச்ட் இருக்க
ம்
வருடமே எப்டியாவது ஓட்டிக்லா அப்டின்னு
அதா அதா ஃபஸ்டண்டர்ட் தான போக போக அதா பிக்கப் ஆய்டுவாங்க ஏன்னா
அக்கா பையனுக்கும் ப்பா அக்கா பசங்களுக்கு நா ஹிந்தி தெரியு இப்ப டிகிரி முடிக்க போறாங்க ஹிந்தில
ஓகே ஓகே ஓகேங்க
என்ன ஒன்பதாவதுதா படிக்கறாங்க அவங்கவந்து அவங்க வந்து டிகிரி அவங்க சின்ன வயசிலயிருந்தே படிச்சிட்ருக்காங்க போங்க அவங்க இந்தியால முன்னாடி படிச்சதுனால ஹிந்தி தெரிஞ்சிதான ஆவனு அதனால அப்பவே சேத்து விட்டுட்டாங்க அவங்கள
ம் அது எப்டி தோழி சென்ட்ரல் கவர்மண்ட்ஸ் பொய் தான சொல்லுவாங்க கே வி அ அ அது எப்டி கோச்சிங் நல்லா இருக் குமா தோழி
ப்பா இவங்க போனப்பறோ ஃபஸ்டு ரெண்டு வருஷோ நல்லா இருந்து அப்றோ நல்லால்ல ஒடனே மாத்திட்டாங்க வேலம்மாள் தா பேய்ட்டுருக்கா
ஓ ஆமா ஆமா ஆனா அ அதுல போகரு க்கு கவர்மண்ட்ல வேல பாக்கணு அப்டின்லா சொல்லுவாங்கள
அப்டில்லா இல்ல அப்டில்லா இல்ல அப்டில்லா
அ அ
அ நம்ம ஊர்ல வந்து சரியில்ல சென்னை சைட் எல்லா ரொம்ப நல்லா இருக்கு திரு திருச்சி சென்னையில எல்லா கேவினு ரொம்ப நல்லா இருக்கு
ஓ சேரி சேரங்க தோழி இவங்க கூட பாண்டிச்சேரியில விவா சரியிலன்னுதா சொல்றாங்க நம்ம தனியா டியூஷன் வச்சாதா அம் அது வந்து செட் ஆகு அப்டின்னு அதுக்கப்ற மார்னிங் ஷிப் ட் இவினிங்ஷிஃப்ட் அது மாதிரியெல்லா இருக்கு தோழி இங்க காலைல ஆமா விடி கா ஒரு அதா அஞ்சி ஆறர மணிக்கெல்லா போவாங்க போய்ட்டு ரெண்டு மணிக்குலா வந்துருவாங்க அதுக்கப் பறோ அடுத்த ஷிஃப்ட் அது மாதிரி
இங்க ஒரு பைய போறா தோழி செவன் செவன் செவன் டுவென்டி இயர்ஸ் ஆன கிளாக்கு பேய்ட்டு த்ரீயோ கிளாக்லா வந்துர்லா
ஓ ஓஒ அப்டிங்களா
அனா கஷ்டொந்தா எதுவும் பாக்கலா மாட்றாங்கபோலர்க்கு அவங்க சாப்புட்றாங்ளா சாப்புல்லயா அதல்லா பாக்க மாட் அமு அது வெளில நா அப்புடிதா சொல்லிர்க் தருவாங்க மத்தபடி நம்ப தா வீட்ல எல்லாமே சொல்லிட்ருக்கனு
ஆம்மா ஃபீஸ் பொறுத்த வரைக்கு ஆனா கொறைவுதா அங்க ம்மா அதுதா கோச் கோச்சிங் எப்டிர் ஸ்க்கூல் போல ம்
அ அதுதா ஒண்ணு செரி அதா பாப் பு நம்ப இன்ன ஒரு வருடம் பாத்துட்டு அ வா வா அடுத்த வருடம் தா தோழி சேக்கலான்னு இருக்க
உம் பாருங்க தோழி அப்பதா நல்லத்தா அப்டிதா பண்ல்லா
ம் அ செல ஸ்கூல்லா ரொம்ப பொறுமையா பொய்ட்டுருக்காங்க சொல்லி தரது லெவல்லா செல பள்ளில பாத்தீங்க்ன்னா இப்ப இவருக்கு இங்க ஒன்னாள் படிக்கிறாங்கன்னா ரொம்ப மெதுவாதா போய்ட்ருக்காங்க இதே இன்னோரு பள்ளில்லா இருக்காங் அங்கல்லா நேரா கொஷ்ண்ஆன்சரு வந்து அப் டிப் டின் பெய்ட்ராங்க எல்லாமே
ஓ அப்டிங்ளா
இப்ப அவர வந்த ம் இப்ப அடுத்த வருடம் போ அ குடுக்க ஆரம்பிச்சிருவ இப்ப அடுத்த வருடம் போகுமோது இவுருக்கு கொஞ்சொ டஃப்பாக தா இருக்கூ கொஞ்சொ அழுவாரு செரி பாத்துப்போன்னு இருக்க
சேரி சேரிங்க தோழி
ம் அதவு பாத்துக்லா வேற வழி இல்ல தோழி என்ன ஒடம்பு முக்கியொ அவரு நல்லாருந்தா தா எனக்கூ திருப்தியா இருக்கூ
ஆம்மா ஆம்மா அதா இப்ப இதுப் ம் அ அப் மருந்தெல்லா குடுக்குறாங்க சாப்
ஆம்மா ஆம்மா ஆம்மா செரி பொறுமையா போய்கிட்டு அப்டின்னு அதுதா தோழி
ம் ம்
லிப்பின் த தொடரு வந்
ம் சரிங்க தோழி நன்றி தோழி ம்